ஹலோ
ஹலோ ஆ கேக்குதாக்கா
கேக்குதுப்பா என்ன பண்றடி
ம் டிவி சீரியல் பாத்துன்னுருக்கே லைட் ஆஃப் பண்ணட்டாங்க ரூம்ல வந்து லைட் போட்டு பேசுறே
தூங்கு போறீங்களா நீங்க
நாங்க இருந்தட்டே எல்லா எப்யுமே படுத்துருவோ சரிண்டு தா வந்த ம் ம்
சீரில்ல என்ன சொ சொன்ன போ வேனாடி எங்க வீட்டுக்கார வரவே இல்ல டி நம்ம குழந்தைய பாத்துக்க அவுரால் இன்னிக்கு மூணு சிங்கல் நா கடைகி கடை தெர்வுக்கு நடந்துட்ட நம்மளால மெயின் ரோட்டுக்கு மூன் தடவ போய் வந்துட்ட டேப்லட் வாயின்வதுக்காக
ஆ ஆ ஆ
கொஞ்ச கூட பொறுப்பே இல்லாம பண்ணி கிடக்குக்காரு பாஸ்
டேப்லெட் மட்டு வாங்கினு வந்து குடுத்தீங்களா நீங்க
ஆ வாயினு வந்து குடுத்தா கஞ்சி வச்சு குடுத்த அவருக்கு சேவ செய்ய நமக்கு கரெக்டக்குது பசங்க வச்சுக்குணு ஏன் ஹாஸ்பிடுலு போன மா
ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ஊசி போட்டுருந்தா சூப்பரா செரியாடுங்க காலையில்லா
சும்மா கடுப்படிக்கிறாருடி யம்மா இவர வச்சுக்குணு நா என்ன பண்றதுன்னு தெரியல காலத்த எப்டிதா ஓட்ட போறனோ தெர்லடி யம்மா உயிர வாங்குறாருடி என்ன போட்டு பரவாயில்ல உட்கந்து டி வி பாக்குறாரு அங்க போய் ஹால்ல நா பசங்க தூங்க வைக்கதுக்காக பெட்ரூமுக்கு வந்துட்ட
ம் ம்
அதாண்டி நீ என்ன பண்ற
அதான் சீரியல் பைத்தியோ நாங்க சீரியல்லா பாப்போ
அதா என்ன சீரியல்டி நீ சொன்னதே தா பாக்கவே இல்ல
மகாநதி பாத்துனுந்த ரொம்ப பிடிக்கும் முடிஞ்சித்துக்கா இப்பதா அது ஃப்ரைடே முடிஞ்சுது
ஆமா ம
அந்த ஆ அந்த சீரியல் தா என் உயிரு காலேஜ் டேஸ்லந்து பாத்துன்னுருந்தே முக்கி முக்கி பாத்தா முடிஞ்சித்து அழுவையா வந்துருச்சி எனக்கு ஆ மறுபடியு நா ஞாபகல்லா வந்து ஆ அந்த பழைய வீட்டுக்கிட்டு போவா சும்மா அவுட்டிங் மாதிரி
ஆ ஆ
அப் ஆ அந்த இட த்துல்லா இருந்த நாபகல்லா கொஞ்ச கொஞ்சமா வந்துருச்சி அதுக்கு அப்பற லைட்டா வரம் போதே அது வேற லவ் வரோம் அப்டியே புதுச லவ் பண்ற மாரி தானே பண்ணுந்தான் அப்டியே வந்து இவன் லவ் ப்ரொபோஸ் பண்ற மாரி ஒரு வி ஒப்புற லைட்டா அதுக்கே ஒத்துக்கற மனசு வந்துருச்சி கல்யாண கல்யா அந்த மெஹந்தி பங்க்ஷனுக்கு ஞாபகம் வரல அப்புறமே மெஹந்தி அந்த பங்க்ஷன் முடிஞ்சவுடனே பட்டுனு மயக்கோ போட்டுவுழுந்துருச்சி அப்புறமேட்டு ஞாபகோ வர மாரி காட்டி ஒன்னே மேரேஜ் முடிச்சி முடிச்சிட்டாங்க கவலைக்கடமா ஆயிட்டே நா தா ரொம்ப ஏங்கி ஏங்கி பாப்பே அந்த நாடகத்த இன்னு கூட ஓட்டி இந்திருக்கலா
ஆ ஆ
படி தேண்ணுச்சி அப்புறோ ப இப்ப பாக்கற நாடகோ ஆ தாய்மாமன் பாப்பே ஏழு மணிக்கு போடுவாங்க
ம் ம்
அப்புறமேட்டு அழகே அழகு இந்த ரெண்டு நாடகோ அப்புறோ ஒன்பது மணிக்கி க்கி ஒன்னு ஐய்யனார் துணைன் ஒன்னு போடுவாங்க அது அதெலா போவு எப்பனா பா
ஐய்யனார் துணை நல்லாதா இருக்குன் நெனைக்கிறே
ஆ அது அப்புறோ வந்து அதுக்கப்புறோ ஒரு மாமியார் கெடும சீரியல் ஒன்னு இருக்கு அந்த ஆ முத்து மீனால்லா இருப்பாங்களே
சிறகடிக்க ஆசை
ஆ ஆ அது கொஞ்ச அது எப்பனா நெனச்சா பாக்கறது
இந்த இது நீ கொரியன் சீரியல் தான பாப்ப அத ஏதோ ஒரு சீரியல் சொன்ன நா பாக்கவே இல்லடி
ஐய் ஐய்யோ கேர்ள் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஏலியன் சொன்னே
மை கேள் ஃப்ரெண்டு இஸ் ஏலியனா
கேள் ஃப்ரெண்ட் இஸ் ஏலியன் அந்த பொண்ணு ஏலியனு ஏலியன்னா அ வேற கிரகத்துல இருந்து வர பொண்ணு அது நம்ம மாரி தமிழ் சாதாரணமான இந்த பூமில வாழ்ற பொண்ணு கெடையாது அது வானத்துலந்து அதிசயப்பிறவி ஆ அது து அவுனுக்கு தெரியாது ஆரம்பத்துல
அப்புறோ என்னாவு
ஆ அதுக்கா யோ சரியான ஸ்டோரிக்கா அது ஆ அப்ப அவுனுக்கு தெரியாமவே ஆ
அப்ப நானே பாக்கறே நீ கதைய சொல்லாத
உங்களுக்கு ஆர்வோ எனக்கு சொல்ல ஆர்வமா இருக்கு சேரி சேர் பாருங்க பாருங்க நா சொல்ல அன்னைக்கே நீங்க பாத்துருப்பீங்க நென்ச்
எங்கடி பாக்கறது நானு ஏ பசங்கள வைக்கன்னு மேய்க் க்கவைய எனக்கு கரெக்டா இருக்கு டி பாவோ
ஆ ஆ
எங்க ஃப்ரீயா இருந்தாதான பாக்கறதுக்கு நம்ப வேலையி ஃபேமிலி குடும்போ சாப் ப்பாடு இதே வேலையா இருக்குது நமக் யாருங்க வேல தரா இன்ன பண்றது
சேரி விடுங்க எப்பெல்லா டைம் கெடைக்கு உங்களுக்கு பாக்குறதுக் க்குன்னது பாக்கணுன்னு இருந்தா கண்டிப்பா பாப்பீங்க பாத்துட்டுன்னா விடவுமாட்டீங்க விடவு முடியாது உங்களால்ல அடுத்து இன்னான் தெரிஞ்சிக்கனுன் ரொம்ப ஆர் மாயிடுவீங்க
அவ்ளோ இண் இன்ஸ்டிங்கா போவு இவ்ளோ பில்டப் குடுக்கறனா அத நீங்க நாளைக்கே முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க
பாத்துறே ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சுக்கிறேண்டி இதுக்குன்னே பாக்குறே
புடிக்காம கூட இருக்கலா என்ன இது அப்டினு அப் ரெண்டு மூன் எபிசோட் தாண்டி பாருங்க அ ப்பறோ இன்ட்ரெஸ்ட்டிங்கா அது நல்லாரு
சேரி விடு நீ சொல்ட்டல்ல பாத்ர வேண்டியதா என்ன சொல்
தெரியுமா நெட்டு் வேற டெய்லி வேஸ்ட்டா போகுது ஏதா
பேய் படோ எதாவது சொல்லாண்டி
பேய் படோ இன்னிக்கு இப்ப கூடோ செர்ச் பண்ணீங்க அ ந்த எங்க வருது எதோ நா பாத்தபடல்லா மறந்துட்டே அப்பத்திகப்ப அதா நா ஒன்னு சொன்னனே என்னது பூதகாதம் பாத்தீங்ளா ஆ பாத்தீங்ளா
வேற தமிழ் படோ சொல்லு
இது தமிழ் படந்தா பூதகாதம் போட்டீங்னா தமிழ் டப் வந்தற போது டெலகிராம் வச்சிருந்தீங்ன்னா எதா ரெ சிகேட்டு ன் சொல்ட்டு ஒரு குரூப்பு அதுல போட்டீங்னா வந்துரு எல்லாமே
டெலகிராம் வச்சருறே நானு
வச்சிருக்கீள்லா
பச்சில்லடி சேர் நூறு சாமி பாத்துட்டியா
நூறு சாமி பாக்கத்துக்கு தானே போனோ தேட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கட்சில்ல நூறு சாமி நாங்க போ இப்பதாங்க்கா ரிலீஸ் ஆச்சு அதுக்குள்ள எப்டி தேட்ர்ல இருந்து எடுப்பாங்கா போன அன்னைக்கு ஓடவே இல்ல நாங்க கான்சிட்டின் சொல்ட்டு அர்ஜுன் படோ பாத்துட்டு வந் அர்ஜுன்தாஸ் படோ பாத்துட்டுவந்தே நூற் சாமிதா வீட்ல எங்க அப்பா வேற பில்டப் பண்ணரா சரின்ட்டு கெஞ்சி கூத்தாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா அங்க போனா அந்த இதுவே இல்ல அது ரெண்டு மூன் தேட்டர்ல போய் பாத்தோ இல்லவே இல்ல
போர் அடுச் அதே வெக்ஸ் ஆய் வன்டீங்ளா
ஆ ஏதோ வந்ததுக்கு பாப்மேன் சொல்லிட்டு புடிக்கவே இல்ல எங்ளுக்கு கான் சிட்டிசு இரு டிக்கெட் எடுத்துட்டோ இருந்து பாத்துதா ஆகணுன் சொல்ட்டு பாத்துட்டு வந்தோ அப்றோ அவ மொக்கயாதா இருந்துச்சு அதெல்லா
இந்த வாரோ போங்க அப்ப
அயோ வார வாரல்லா அனுப்ப வாய்ப்பில்லக்கா ஒரு நாள் போய்ட்டு வந்ததுக்கே நீங்க சொல்லி சொல்லி பேஸ் சொல்லிகாட்டி இது பண்வாங்க அ அழாத கொறதா ஆக்கிவுட்டாங்க என்ன
ம் அ
ஆ முச்சிட்டு வரே போம்போது போன்ற மேரி சொல்லிருவாங்க வரம் போது யாரோடயு மூஞ்சி குட்த்தே பேச மாட்டாங்க அவுங்ளுக்கு இங்க கடைல வேல டைட்டா இருக்குல்ல நா அப்டே ஜாலியா வருவ றெக்ககட்டி பறக்குற மாதிரி ஃப்ரெண்ஸ் கூட போய்ட்டு வந்தே சொல்ட்டு ஜாலியா நா து ஆர்வமா சொல்றதுக்கு வருவ இப்டி இன்னிக்கி இப்டி போச்சு அப்டி போச்சு வாங்க் சாப்ட்ட ஆ அந்த மார்தா நா சொல்னுன் நெனிப்பமா அந்த டைம்ல இவ்ங்க வேல பெண்டு கிழியு அத செமட்டெ எரிஞ்சி எரிஞ்சி விழுவாங்க டென்ஷன் ஆய்டுவாங்க நா இன்ன பண்து எனக்கு ஒரு ஆர்வோ சொல்ணுனு இவுங்ளுக்கு கடைல வேல அ ஆ நா என்னா பண்ற வந்தொன்னே எஞ்சு எஞ்சு உழுந்தாங்க டென்ஷன் ஆய்த்து எனக்கு பேசவே இல்ல அப்டே பேத்தி போ இதா வேல அ அதிகமா இருந்துது நா இந்த மேரி வெள்ள எண்ணா போய்ட்டு வந்து நம்ம பேஸ்னா பே மூஞ்ச குட்த்தே பேஸ் மாட்டங்க எங்க வீட்ல யாருமே
அந்நாய்ட்டுஃப் ஃபுல்லா பேசேமாட்டாங்க்கா
இ எப்றி நைட்டு பூரா பேசாம இருக்க து யா நீ அதுக் போ அதுக் போவேணான் சொல்ட்ருக்கலாமே ஒரே வார்த்தே
வந்துனே இந்த வாட்டி போலனா போம்போது வந்திருப்ப அது ய மூஞ்ச காட்றீங்க பேசவே மாட்றீங்கனா எங்ளுக்கு எங்க வேல நீ இப்டி வேலய அனல் பறக்குற வேலயட்வந்த் நீ மட்டுமே ஜலிச்சு தூக்ட்டு வர அப்டின் சொல்வாங்க நா உங்ளால முடியில நா ஒரு ஆறு வர்ஷ கொழந்த மாரினு சொல்ற அதையூ காதுல போட்டுக்காம இந்த மாரி சொனா நா இன்னா பண்றது இதுக்குனே நா நானு எவ்ளோ நாள் வீட்டுலே இருக்கற்து நா என்ன எப்ப பத்தாலுமா போற பொண்ணு நா அவுங்ளுக்கே தெரியு நா எப்ப பா தா லா போ மாட்ட வர்ஷத்துல ரெண்டு தட தா போவனே அந்த ரெண்டு தடயு கூட போமா திங்ளா இப்புடி இருக்கம் போது இந்த மார்லா சொன்னா எவ்ளோ கோவோ வரூ எ எனக் ஃபஸ் அவுங்க வந்து நைட்டு ஃபுல்லா பேஸ்த நா மந்நாள் ஃபுல்லா பேசவே இல்ல இவுங்க இப்டி போனதுக்கப்பறோ டென்ஷன் ஆயிட்டு அப்பதா எள்நி வெட்றாங்க ஆ தர்பூஸ்ணி வெட்றாங்க த்நன் குடுக்றாங் வேணா வேணா அப்டே எனக்கு வேற ஏனா கோவொ வந்துட்னா அப்டே கண்லா‌ வேற கலங்கிடு பேஸ்னா வேற அழுதுருவ வாய தரந்து கண்ல தேங்கி குட்டியாட்டொ நிக் நிக்குது எனக்கு அவரு பே இந்தா எள்நின் குட்த்தார் பாரு அப்பல்லா கண்ணு தேங்கி நிக்குது ஒன்னே அவுரு மூஞ்ச பாத்துன்னே அப்டே கீழ தண்ணி கீழ உந்துட்டு ஒன்னே என்ன அழுவுறன் சொல்ட்டு கத்துறாரு இன்னா ஆச்சு இப்ப எது அழுவுர அடினார் ஒண்ணு இல்ல போ நா பில்லே போட மாட்ட பில்ல இங்க்யே வச்சுட்டு வெளியிலே உள்ள வந்து ஒக் க்கான்ட்ட அந்த மாரி யன்ட்ட இன்னா கேட்டுட்னாலு அழ அதிக்மா ஆய்டு எனக் கேக்கல்லாலு கம்முன் இருப்ப
அட கடவுளே சின்ன கொழந் என்ன மாற்தான்டி நீ எழுவுற எனக்கூட எங்க அப்பா அம்மா எதாது திட் நானா அப்படி அழுவன் நானு
தேங்கி கோலமாட்டு நிக்
நாம்ம அச்சா கூட நாலு அடிச்சா தாங்கிட்லா இந்த மாரில்லா பேச் ம்ர்ந்தா எவ்ளோ கடுபடிக்கு நமக்
செம காண்டாயித்து எனக்கு நீ சொல்ல வேண்டியது தான அப்படின்னு நானு சொல்றே இப்ப ஒண்ணுு யாரு ஒன்னு வாரம் போ இதே என்ன யாரா யாராவது வாங்கி வச்சிருந்தாங்க ஆயவே இல்ல யரா வந்தோனே ஆய வுட்டாங்க அது வேற சின்ன சி சின்ன எறாவா இந்துதா இடுப்பு வலிக்குது ஃபுல் எராவுமே நானே உக்காந்து ஆயிரே ஒரு கிலோயே கிட்டாது தம்பிவேற வந்திருந்தானா அதனாலா வாங்கி வச்சிருந்தாங்க அப்பதா ஆ அதுல உள்ளத கொடலு
ஆயவே தெரியாதுடியம்மா மீன் ஆய தெரியாதுடி பாப்பா எனக்கு
மீன் ஆய தெரியாது எரா மட்டு ஆய்வே
உம்
ஆ அப்றோ ஆஞ்சு கிளீன் பண்ணி அதுல மஞ்ச தூள் போட்டு வக்கிச்சிட்டு வர்றதுக்குல்ல ஒரு மண் நேரோ ஆயிடுது வந்து அப்பதா ஷோபால படுக்குறே ஒன்னே போய் தோச ஊத்துனு சொல்றாங்கக்கா எனக்கு வந்துது பாரு கோவோ செம காண்டாயி து நல்லா கம்முன்னுருந்தே ஓங்கிட்டதான சொல்றேனாங்க எங்க அம்மா
உம் உம்
செத்த நீ ஊத்தாம்மா அப்டின் நா சொல்ல அவுங்க நீன்னமோ இப்போமோ ஒரு மணி நேர ஒக்காந்து ஆஞ்சதுக்கே பன்றியே அப்ப இன்னக்கி கூட எனக்கு ப்பெண்ட்டு கீஞ்சுதே அப்ப நாங்க என்னாப் பண்றது அப்டின் சொன்னாங்க நா கம்முன்னு இருந்தே கொஞ்ச நேர சென்டு அவுங்களே போய் ஊத்துனாங்க ஊத்தி கம்முனு எத்துவந்து தோசய குத்தா பரவால்ல
ஆ ஆ ஆ
அப்டியே மூஞ்சால அடுச்சா மாறி ம் புடிக்காதவங்களுக்கு குடுக்குற மாரி குடுத்தா எப்டிக்கா இருக்கு நமக்கு
ஆமா ஆ
எனக்கா எனக்கு தொண்டைல முள்ளரங்குற மாரி அப்டே முழுங்கவே முடில்ல துவாசியுமே என்னு அவ்வளோ கஷ்டமா இருக்குது என்ன இவுங்க ஒரு நாள் போன்துக்கே இப்டி பண்றாங்ணு ரொம்ப கஷ்டமா ஆய்த்துகா அன்னக்கி எனக்கு சா நாம புரிஞ்சுக்கவே இல்லயே நெக்ஸ்ட் கால் பண்லாமா
உம்